நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க எப்டி போது நாளெல்லா உங்களுக்கு பே
நல்லா போகுது எப்பவு போல ஆ இன்னைக்கு காலைல வந்து கொஞ்ச கடைக்கு போற வேல இருக்கு அதனால இப்பதா ரெடி ஆகி இப்பயே இருக்கே
சரி சரிங்க எந்த கடைக்கு போப் போறீங்க என்ன விசேஷ
ஆ நாளானைக்கி வீட்ல ஒரு சின்ன பங்க்ஷனுங்க அண்ணாக்கு அண்ணிக்கு சரி அதனால அம்மா பாப்பாக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்கலா அப்டின் சொல்லிட்டு கடைக்கு போயிட்ருக்கோங்க
அப்டிங்களா என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க
அம்மாக்கு வந்து சாரீ தா எப்பவுமே வந்து அம்மா சாரி தா எடுப்பாங்க பட்டு சாரி மாரி சி ஹலோ லெஸ்வெய்ட்டா வேணும அப்பாக்கு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்தா ஏன்னா வய வயசாயிடுச்சு அவங்க அதா போடுவாங்க அ செக் க்கிற மாரி வாங்கிட்டு வந்து குடுத்தோ ப்டின்னா அப்பா வந்து ஆ தையல் கிட்ட குடுத்து வந்து டெய்லர் கிட்ட குடுத்து தச்சிருப்பாங்க அதுனால சரி கடைக்கு போய்ட்டு வருவோம் பொறுமையா ஏன்னா சாந்தர நேரத்துல போனோ அப்டின்னா வெயில் கம்மி ரியா இருக்கு நம்மளால வந்து எவ்ளோ கலெக்ஷன்ஸ் வேணாலு பாக்க முடியு சரி பொறுமையா போயிட்டு பொறுமையா வருவோ அப்டின் சொல்லிட்டு ஒரு ஆறு மணிக்கு கோங்க
வெயில் கா வெயிலு எதுல போயிட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மள எக்ஸ்ட்ரா டயடு ஆக்கி விட்ருவா அவ எதுமே எடுக்க முடியாதுங்க அப்ப ஈவினிங் டைம்ல போனாதாங்க நல்லா இருக்கு வீடல சாப்பிடுவீங்களா வெளியவே சாப்ட்ருவீங்களா ட்ரெஸ்
இல்லங்க வீட்ல எல்லாருமே இரு கோல அதனால வீட்ல வாங்கிட்டு வந்து வேணா சாப்டுவோ எல்லாருமே சேந்து ஆ தனியா வெளிய சாப்ட்டுட்டு வரமாட் எதனா வேணுனா பரோட்டா அந்த மாரி எதனா வேணுனா வாங்கிட்டு வந்து எல்லா ஒன்னுசேந்து சாப்டுவோ
நீங்க பரோட்டான்னு சொன்னாலதாங்க எனக்குமே ஒரு விஷய ஞாபகம் வருது நா வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு போவாங்க அப்ப வந்து நாங்களுமே க்ரவுடுலா அதிகமா இருக்கு சில டைம் வந்து எங்கனா வெயி வே ஊருக்கு போனாலே எங்கனா வெளியவே தாங்க இருப்போ கடைக்கு போவோ இல்லன்னா எதனா பிளான் பண்ணுவாங்க எங்க ஆத்துக்கு போலா அதுக்கப்புற எந்த கோயிலுக்கு போ போலா இல்லன்னா வந்து ஐஸ்கிரீம் கடைக்கு போலானு எதையாவது சொல்லி டே இருப்பாங்களா அப்ப நாங்களுமே என்ன பண்ணுவோனா நைட் வந்து லே டைடுங்க அப்ப என்ன பண்ணுவோ ஆ எல்லாருமே பொராட்டா தாங்க கே பாக எல்லாரு ஒரு ரெண்டு ரெண்டு பொராட்டா வாங்கிட்டு இந்த மாரி சின்ன சின்ன கடைங்க இருக்குங்க அந்த கடையில வாங்கினாாங்க நல்ல டேஸ்ட்டா இருக்கு நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ருக்கோங்க அத்தன பேருக்கு வாங்கறதுக்கு அதனால வாயின் வந்துட்டு பரோட்டாவோ அந் ந்த அ இந்த சால்னானு சொல்லுவாங்கல்லங்க அதுமே போட்டு நல்லா பெரட்டி சாப்படும் போது ஒரு தனி சொகங்க இல்ல கொத்து பொரோட்டால எ ஊர் பக்கம்ல்லா நல்லா இருக்குங்க நா இருக்கிற ஊர்ல பரோட்டாவும் பாத்தீங்கன்னா தனியா வி க்கிறாங்க அதுக்கு தனி தனியா நம்ம கிரேவி வந்து ஒரு எரநூறுபா கிட்ட காசு குடுத்து வாங்குனா தா தராங்க ஆனா நம்ம ஊரு பக்கலா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தாங்க இருக்கு பொரோட்டா ஆனா அதுக்கு அவங்க சால்னாவு சேத்து குடுத்துருவாங்க அனால வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்குங்க சாப்டறதுக்கு பட்ஜெட் பிரரெண்ட்லியாவு இருக்குங்க உங்க ஊர் பக்கலா எவ்ளோ வக்கிறாங்க பொரோட்டா
எங்க ஊர் பக்கோ அம்பது ரூபாங்க
தவா
ரெண்டு பரோட்டா அத ஒரு செட்ல ரெண்டு பரோட்
சேரி சேரிங்க அதா நானுமே பயந்துட்டே அதாங்க கொஞ்ச தள்ளு வண்டி கட அந்த மாரி சின்ன சின்ன கடங்னா இன்னுமே கம்மியா விப்பாங்க சின்ன சைசா போடுவாங்கங்க அது இன்னும் மே நல்லா இருக் குங்க யாருக்கு தாங்க பரோட்டா புடிக்காது ஆனா பல்லு வலி இருக்கோங்களுக்கு மட்டு தாங்க கொஞ்ச ஊற வச்சு சாப்டறமாயி இருக்கு எனக்குமே வந்து பஸ்டுல்லா நல்லா தின்னுனுந்தங்க இப்ப பல்லு வலி வந்ததுல கொஞ்ச அ இதுவாயிடுச்சுங்க
கண்டிப்பா நானுமே வந்து அப்பப்ப சாப்டுவேங்க ரொம்பெல்லா ஸ் சாப்ட மாட்டே ஏனா அதே பழக்க வந்துருச்சு அப்டினா அது உடம்புக்கு கெடுதலு கொஞ்ச தானே அதனால வேணுன்ற போது தோணுச்சு அப்டினா வாங்கி சாப்டுட்டு வருவே அதே மாரி கொத்து பரோ தானோனே ஞாபக வருதுங்க காலேஜ்ல இருந்து வர வழில ஒரு கட இருக்குங்க வீட்டுக்கு வர வழி ல அந்த கடயில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உக்காந்து அந்த கொத்து பரோட்டா சாப்டும் போது அவ்ளோ டேஸ்டாருக்குங்க எல்லாருமே சண்ட போட்டு எனக்கு வேணு உனக்கு வேணு அப்டினு சொல்லிட்டு சண்ட போட்டு காலி பண்ணிட்டு இன்னொர் தடவ செய்ய சொல்லி சாப்பிட்டு வருவோங்க அந்த அளவுக்கு ருசியா இருக்குங்க கொத்து பரோட்டாலா
ஆமாங்க எனக்குமே வந்து இப்ப நீங்க சொல்ல சொல்லவே பசி வருதுங்க கொத்து பரோ டா வந்து நா ஒரு பக்கோ சாப்டேங்க இந்த வந்து திருப்பூர்லந்து கோயம்த்தூர் வர வழியில ஈரோட சம்திங் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கனா நை டைம்ல நாங்க கார்ல போயிருந்தோங்க அப்ப வந்து ஒரு இடத்துல நல்லா இருக்கு நாங்க காலயில சாப்டோ டோமே ஒருத்தவங்க சொன்னாங்க சேரி நம்ம இங்கயே வந்து நைட்டு அ டின்னர முடிச்ட்டு போவான் சொல்லிட்டு எல்லாரு அங்க இறங்கி போய் சாப்டும் போது பாத்தீங்னா கொ த்து போரோட்டா சுட சுட வந்து குடுத்தாங்க அவ்ளோ சாப்டா இருந்துச்சுங்க அத சாப்ட டேஸ்ட்டுமே பாத்தீங்னா பயங்கரமா இருந்துதுங்க கார உப்பு எல் எல்லாமே கரெக்டா இருந்தது வாயில வச்சாலே அவ்ளோ ஒரு பொட்டல புல்லா தின்னள்ள அளவுக்கு நம்ளுக்கு ருசி வந்து இரு ந்துதுங்க அதுக்கப்றோ அந்த பக்கம் பாத்தீங்னா மாஸ்டர் ஒரு பக்க ஆம்லேட்ட அது க்கப்புறோ இந்த கலக்கி அப்றோ வந்து ஆ பாயிலு இந்த பக்க ஒரு பக்க போட்டுட்டே இருக்காங்க ஒரு பக்க தோசை ப் போது ஒரு பக்க போரோட்டா போது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க செம்ம டேஸ்ட்டுங்க அந்த மாரி நா சாப்டதே இல்லங்க எங்கேமே உங்களுக்கு என்ன என்னென்ன மாரி பரோ பரோட்டாலா புடிக்கு உங்க ஊரு பக்க என்னெல்லா பேமசு
பரோட்டா பன் பரோட்டா நல்லா இருக்கும் ஆஹ ம் எங்க நா கிளாஸ் போற வழியில ஒரு இடத்துல இருக்கு அங்க பன்பரோட்டா ந நல்லா இருக்கும் இங்க எங்க ஊர் சைட்ல பரோட்டா நல்லா இருக்கும் அதுக்கப்றோ கொத்து பரோட்டாவு நா சொன்னலங்க அத கிளாஸ் போர காலேஜ் போற வழியில ஒரு இடத்துல சாப்டுருக்கோ அங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க இங்க கொஞ்ச தமிழ் ஃபுட் சைடுங்க ட்ரெடிஷ்னலா இது பண்றதுனால எல்லாமே மசாலாலா போட்டு கரெக்டா அந்த அளவுக்கு ஏத்த மாரி காரணம் போட்டு நல்லா வச்ருப்பாங்க எல்லாமே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பாக்ணு வாழ்கைல ஒரு தடவயாச்சு அந்த மாரி வந்து பரோட்டாவும் நம்பர் ஒ ன் பெஸ்டுங்க
சேரி சேரிங்க நீங்க சொன்னது சரிதாங்க நானுமே வந்து பாத்தீங்னா ஃபஸ்ட் அந் தளவு பரோட்டா பத்திலா எங்ளுக்கு தெரியாதுங்க இங்க போ நா இருந்த ஏரியால வந்து பாத்தீங்னா நார்மல் பரோட்டா தா வித்துட்ருப்பாங்க அப்புற கல்யானோ யாண ஆயிட்டோன நெறய பரோட்டா பத் திலா எங்க கணவர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவர் மதுரையிலதாங்க கொஞ்ச நாள் வந்து வேல ல பாத்துட்டு இருந்தாங்க மதுரை பக்கம் ஃபுல்லாவே சாப்பாடு எல்லா ரொம்ப நல்லா இருக் கோம் றமேரி கேள்விப்பட்ருக்கே அவருமே சொல்லுவாரு நெறய வந்து விப்பாங்க ம் காசுமே வந்து கம்மி தா ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கூ இந்த நூல் பரோட்டா டா அதுக்கப்பறமா ந்த நீங்க சொன்ன மாரி இந்த பன் பரோட்டா அதுக்கப்பறமா வந்து து லேயர் பரோட்டானு ஒன்னு விக்கிறாங்க எல்லாமே வந்து பாத்தீங்ன்னா சூப்பர இரு அப்பறம் பொரிச்ச பரோட்டான்னு விப்பாங்க எல்லாத்துக்குமே அவுங்க வந்து இந்த ந நான்வெஜ் கொழ ம்பே கொடுத்துருவாங்க அ வெஜ் வேனாலும் வெஜ்ஜுமே வாங்கிலா அவ்ளோ சூப்பராருக்கூ ங்க நானுமே வந்து பாத்தீங்ன்னா மதுரைக்கி போயிருக்கேங்க நெறய ஒரு எடத்துல வந்து சாப் ட்டுருக்கே அங்க வந்து பாத்தீங்ன்னா இந்த மட்டன் வந்து சுக்கா மாரி பண்ணி குடுத்துருந்தாங்க அ அந்த மாரி நான் எங்கயுமே சாப்ட்டது இல்லங்க பொதுவா கடையில எல்லாம் பாத்தீங்ன்னா கிரேவின்ற பேர்ல எல்லா மசாலாவும் போட்டு எண்ணரொம்ப மெதக்கரமாரி லா இருக்கூ அந்த மசாலா பாக்கெட் கொட்டனால தா அந்த டேஸ்ட் வந்து வந்திருக்கூ ஆனா வந்து நா சாப்ட எடத்துல நல்லெண்ணல வந்து செஞ்சிருந்தாங்க அவ்ளோ நல்லா இருந்து டேஸ்ட் வந்து ந மைல்டான அந்த மசா சால தா இருந்தது ஆனா அந்த வதக்கன டேஸ்ட் தாங்க பயங்கரமா இருந்தது மாங்கா வேர போட்டு இருந்தாங்க பயங்கரமா இருந்தது ங்க அந்த மாரி சும்மா மட்டன் சுக்கா நான் எங்கயுமே சாப்டதே கெடயாதுங்க
சூப்பர் சூப்பர்ங்க நீங்க சொல்லும் போது எனக்குமே ஒரு ஞாபக வருது என்னன்னா நேத்து வந்து க எங்க அண்ணாவோட ஒய்ஃப் எல்லா கூப்ட அண்ணாவோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் எல்லா கூப்ட்டு இருந்தாங்க அவுங்கல்லா கூப்டா போயிருந்த அங்க வந்து கடைக்கி போங்க கடைக்கி போனும் அவுங்க வந்து கொஞ்ச நர்சிங்க ஒருத்தவுங்க வீட்ல இன்ஜெக்ஷன் போட்ணு அப்டின் சொல்ட்டு போனாங்க அதுவு அண்ணாவோட ஃப்ரெ ண்டு வீடு தான் போனு எங்ளுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்கங்க வெறும்னே சிக்கன் தா அதுல வேற எதுமே போடல எனக்கு தெரிஞ்சு சிக்கன்ல கொஞ்ச மசாலா மட்டும் போட்டிருக்காங்கன் நெனக் கிற இஞ்சி பூண்டு போட்டு சூப்பரா இருந்துச்சுங்க அருமையா இருந்துச்சுங்க நானு வந்து உக் தனியா வந்து சிக்கன் அந்த அளவுக்கு சாப்ட மாட்ட ப சிக்கன் பகோடானா மட்டு தா சாப்டுவ வீட்ல எல்லா பண்ணா அந்த அளவுக்கு சாப்ட்டது இல்ல ஆனா அவுங்க வீட்ல நான் உக்காந்து சிக்கன் சாப்ட்டு வந்தேங்க நல்லா இருந்துதுங்க சாப்புறதுக்கு
நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபக வருது நான் ஒண்ணு சொல் றேன் நீங்களுமே அத வந்து செஞ்சு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷோ நான் வந்து ரீசன் டா ஒண்ணு வந்து கத்துக்கனங்க அது வந்து செஞ்சதுலந்து அது ரொம்பவே எனக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ந அதுக்கு எனக்கு அடிக்டே ஆயிட்டனே சொல்லாங்க ஒண்ணுமே இல்லங்க சிக்கன் தாங்க நான் சொல்ற ற இந்த வெங்காய இருக்குல்லங்க அத வந்து உரிச்சிட்டு மெலிஸ் மெலிஸா நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்குனுங்க நீல வாக்குல அதுக்கப்றோ வந்து பாத்தீங்ன்னா அ த வந்து நல்ல இந்த பா ஒரு கடாய்ல வந்து என்ன பண்ண எண்ண ஊத்தி நல்லா வ வணக்கணுங்க நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன்னுனு ஒரு க ஒரு வருல சுருங்கி அந்த அளவுக்கு நம்ம வ வதக்கணுங்க தீய தீய வக்க கூடாது ஆனா கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கூ அவ்ளோ சுருங்குற வரைக்கூ நம்ம வண வதக்கின்னு ஒரு நாலு வெங்காயோ வதக்கி எடுத் து வச்சுக்குணுங்க அது நல்ல சுருங்கி நல்லா மொறு மொறுன்னு இருக்கூ கொஞ்சோ ஒரு பக்கோ மொறு மொறுனு இருக்கூ ஒரு பக்கோ சாஃப்டா இருக்கூ எல்லா கலந்த மாரி இருக்கூங்க அத கோல்டன் ப்ரவுன் நம்ம எடுத்து வச் ட்டு அதுக்கப்றோ வந்து பாத்தீங்ன்னா ம் சிக்கன் இரு க்குலங்க சிக்கன வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டு அந்த மஞ்ச தூளு உப்பு கர்டு அதுக்கப்றோ கஸ்தூரி மேத்தி அதுக்கப்றோ சிக்கன் ம மசாலா அப்ற வந்து சீரகத்தூளு அதுக்கப்ற இந்த வ வணக்குனுலங்க இந்த வெங்காயத்த வன்ந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ வந்து போட்றனு ங்க போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ம் லைட்டா லெமன் வேண்ணா லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுனுங்க ஒரு ஹாஃப் லெமன பிழிஞ்சு வுட்டு நல்லா அது மேரி னீட் ஆவுனுங்க மேரினேட்டாயிட்டு என்ன பண்ணு ஃப்ரிட்ஜுகுள்ள வச்சுன்னு ஃப்ரிட்ஜூல வுட்னா நல்லா மேரினேட் ஆவுங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன்னவர் நீங்க எவ்ளோ நேர அத ஊற வக் க்கீறிங்ளோ அவ்ளோ டேஸ்ட்டுங்க அந்த மேரி ஊற வச்சிர்னுங்க அதுக்கப்ற நம்ம அத அப்டியே வந்து கடாய்ல வந்து ஹெண்ண ஊத்தி இந்த மேரினேட் பண்ணிக்கிறது அப்டியே கொட்டிண்ணு கொட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணு அதுவே தண்ணி விடு விட்டுட்டோனா நம்ம த எக்ஸ்ட்ரா தண்ணி வேணா லைட்டா விட்டு அது வேகத்துக்கு மட் டுந்தா அத அப்டியே திரும்பியு என்ன பண்ணணுனா நம்ம சு அத மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணிய திரும்பியு சன் சுண்ட வக்கணுங்க சுண்ட வக்கம்போது என் எண்ண பிரிஞ்சு வெளிய வரு அந்த மசாலாலா சேந்துருங்க எல்லா சேந்து ஒரு தொக்கு மாதிரி இருக்குங்க அத ஃப்ரைடானியன்ஸ்சு அதுக்கப்ற நம்ம போட்ட அந்த கர்டு எல்லா ஒரு தொக் க்கு மாரி இருக்குங்க சாப்பாட்டுக்கு போட்டு பெசஞ்சி சாப்ட்டீங்னா அவ்ளோ சூப்பராருக்குங்க நீங்க சப்பாத்திக்குமே போட்டு பெசஞ்சி சாப்பல்லாங்க அவ்ளோ அருமையா இருக்குங்க தோச எல்லாத்துக்குமே அருமையா இருக்குங்க பொ பொதுவா இந்த ம் க்ரேவ் விமாயி செய்யாம இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்ற நீங்க சொன்னது வந்து ஆ நல்ல டிப்ஸ் சொல்லிர்க்கிங்க கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பா பாக்கறங்க உங்க கிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷோ ஆ நம்ம மீண்டும் இணைவோம்
ஆமாங்க மீண்டூ சந்திப்போங்க நன்றி வணக்கம்